ம் சௌகியொ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்குறே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா
ம் நா சாப்பிட்டே நீங்க
டீ குடிச்சிங்களா ஆ நானு சாப்ட்டே
நா டீ எல்லா குடிக்கிறதுல பழக்கோ இல்ல
அப்டியா அப்டியா எல்லா டீ டைமாச்சு அதனால்லதா கேட்டே அப்புறமா வந்து இப்போ நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாச்சு சமைச்சி சாப்ட்டீங்களுக்காக உங்களுக்கு நாளைக்கு சிம்பிளா ஏதாச்சு சொல்லி தரவா
ம் சொல்லி தாங்க
அப்பனாங்க நீங்க சமைச்சி சாப்டுகலா அதல்ல சொன்னேன்
ஆ சொல்லுங்
இப்போ வந்து உங்களுக் எதாச்சு செய்யணுன்னு நீங்க சிம்பிளே என்ன செய்ய நினப்பீங்க அதல்ல நீங்க சொல்லுங்க அக்கேத்த சொல் மேகி எப்படி செய்யறது சொல்லட்டா
ம் சொல்லுங்க ஆ சொல்லுங்க
அதா மேகி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரே முதல்ல வந்து கடாயில வந்து கடாயில வந்து ஒரு ஒன்ற ஒன்ற கிளாஸ் தண்ணி போட்டுக்குணு
ம்
அலோ கேக்குதா
கேக்குது கேக் சொல்லுங்க
அ கிளாஸ் வந்து தண்ணி போட்டு அத நல்லா கொஞ்ச கொதிக்க வைக்கணு அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷ கொதிக்க வைக்குது அப்புறமா வந்து நம்ம மேகி பாக்கிட்டு இருக்குத மேகி போட்னு
ம்
அது மேகி போட்டு கொஞ்சம் கொஞ்ச ஒரு டென் நிமிட்ஸ் நல்லா அது வந்து போலாகு நல்லா வந்து தனி தனியா வந்துடு அது மேகி பிரிச்சு அதுக்கப்பறமாதா தேன்னு பத்து நிமிஷோ கழித்தினா நம்ம மசாலா பொட்ணுமே பத்து பத்து நிமிஷ அது எல்லா வேகணு அது அப்பறம் பத்து நிமிஷம் கழ்ச்சு வந்து நம் மசாலா போட்டு கொஞ்சமா உப்பு போட்ணு கொஞ்சோ காரமா வேணுன்னா ஆல்ரெடி அதுலயே மசாலா கூட வந்துடு நம்பளுக் கொஞ்ச காரமா சாப்பட்ணு அப்படின் தோணு னால கொஞ்சமா காரமா போட்டுக்கலா ஒன் டு த்தி மசாலா பு ந்தா போட்டுக்கலா இல்லன்னா அதே பாக்கெட்ல வர்தே அதே மசாலா கூட போல்லா நீங்க அது போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அது ஒரு பத்து நிமிஷோ நல்லா ரொம்ப தண்ணி ஒன்றை கிளாஸ் தண்ணி வச்சோல அதுவே போது பத்து ரூபால பேக்கெட்டு சேனு இப்ப ஒரு ஒரு பாக்கெட் நீங்க செய்ரீங்கன்னா ஒன்ற கிளாஸ்சு தண்ணியே போது இல்லன்னா ஒரு கிளாஸ் உங்களுக்கு வேணுன்னா
ம்
போட்டு நல்லா கொதிக்க வச்சாலே அந்த த தண்ணியெல்லா கொஞ்சோ காஞ்சிடு கொஞ்ச தண்ணியா நி க அப்பறமா ஆடிக் கொஞ்ச ஆர்டி விட்டுட்டே ந்தா அந்த கொஞ்ச தண்ணி கூட அது மேகியோட சேந்துடு ரொம்ப தண்ணியா சாப்ட்டா அது சூப்பு மாரிடி ஆயிடு அ டேஸ்ட்டா கூட இருக்காது அத் தண்ணி மட்டுந்தா வந்து சூப் ப ஒரு டேஸ்ட்டா இருக்கு அது மேகி வந்து ஒரு டேஸ்ட்டா இல்லாமே இருக்கு
ம்
அன்னால வந்து கொஞ்சோ கொஞ்ச தண்ணி கம்மியா வச்சாதா அது வந்து மேகியோட சேரு மசாலாவோட சேரு அப்ப சாப்படுறதுக்கு அது நல்லா இருக்கு
ம் ம்
அப்புறமா அது அவ்வளவுதா ஒரு பத்து நிமிஷத்துல அது காஞ்சிடு அப்பறமா கொஞ்சோ ஒரு டூ நிமிட்ஸ் வந்து க கொஞ்ச நேர வெச்சு அப்புறமா சாப்ட்டோன்னா அது இன்னு டேஸ்ட்டா இருக்கு ஒரு பேர் இன்னு கொத்தமீர் கூட மேல போட்டுக்கலா
கொத்தமல்லி
ஒரு டொண்டி நிமிஸ்ல நீங்க சமைச்சு சாப்பல்லா
ம் ம் நா வந்து அவ்லல்லா பண்றதுல்லா நா சும்மா சுட் தண்ணி போட்டு அப்புறமா அந்த மேகி போட்டு
அப்படி போனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டா வராது வந்து பத்து நிமிஷத்துல சமைச்சிருப்பீங்க அது
ம் ஆமா
அது ரொம்ப டேஸ்டா இருக்காது நா சொன்ன மாரி மெத்தட்ல நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டா கூட கெடைக்கு சரிங் சாப்படறதுக்கு நல்லா இருக்கு இன்னு நீங்க சாப்படறதுக்கு கூட தோணு அது ஒ நானு ஒ சூப் மாதிரி நமக்கு வந்து தல் தோ சேந்தா இந்த சூப் சாப்பட மாதிரி தோணு அவ் அந்த டைம் வேணா நெறையா தண்ணி வெச்சு மசாலா போட்டு சூப் பு மாதிரி செஞ்சு அது சூப் மட்டு சாப்ட்டா அது நல்லாருக்கு பட் அது நார்மல் டைம்ல அப்டி சாப்படுவதுக்கு தோணாது சோ அதனால நீங்க வந்து ஆ அதுதா நீங்க நார்மல் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி தோசல கூட நீங்க ந நார்மல் டோசைய மட்டு ஊட்டி சாப்ட்டாலு உங்களுக்கு பேர்டா அடிக்கு அதுவே நீங்க தோச மாயில வந்து குட்டி குட்டியா வெங்காயோ கட் பண்ணி போட்டு கொஞ்சமா எண்ண ஒரு ஸ்பூன் இல அ அர ஸ்பூன் கொஞ்சமா எண்ணெய் அது அதில போட்டு அப்பறமா வந்து முட்ட ஒண்ணு ஒடச்சு போட்டு
ம்
முட்ட ஒண்ணு ஒடச்சு போட்டு அதுக்கப்பறோ வந்து கரவே வே கருவேப்பில கொஞ்சோ நா தூ நாலு தூவி போட் டு கலக்கி ஊத்தாப்பம் போடுவோல ரொம்ப கெட்டியா ரொம்ப ரொம்ப மெலிசா போடாம கொஞ்சோ கெட்டியா போடுவோ அந்த மாரி போட்டு அது மேலாப்ல க்கே மேலாப்புல சைல்ல எண்ண போட்டு இப்படி ஒரு பெறட்டு அப்படி பெறட்டு அப்பறமா உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்க மெளகா தூள் மேல போட்டு சாப்ட்டா இன்னு டேஸ்ட்டா இருக்கு
ம் ம்
இருந்தா சாப்புடுமே முட்டயோட வாசன கூட வராது உங்களுக்கு நீங்க அப்டி ஒண்ணு முட் முட்ட உள்ள வேனுனா நீங்க முட்ட இது போட்டு சாப்பலா இல்லன்னா நா சொன்ன மாதிரி வெங்காயோ கருவேப்பில கொஞ்சமா எண்ண இது மூணு மட்டு போட்டு கூட நீங்க நார்மல் ஊத்தா ஊத்தாப்பம்தா அதுக்கு பேரு நார்மல் ஊத்தாப்போ கூட சாப்பல்லா ஒரு சிலருக்கு வந்து வெங்காயம் பிடிக்காது அதனால தோசல வெங்காயம் போட மாட்டாங்க அது ஆனா குட்டி குட்டி அதே வெங்காயத்த நீ குட்டி குட்டியா போட்டீங்கன்னா அது சாப்படும் போது இன்னு டேஸ்டா இருக்கு
ம்
நீங்க வந்து பெரு பெருசா போட்டாதா அது புடிக்க மாட்டேன்து நீ
ஆமா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலே கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா